துங்களா
கேக்குது உங்ளுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்கள
செர் செரிங்க விளையாட்டு ஆசிரியருக்கு என்ன ஆயிவிட்டது
தெரியவில்லை அவர்கள் கர்ப்பமாகவே இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அவன் வெளியே சொல்ல மாட்
நானும் அதேதான் நினைக் கிற
ஹூக் உம் ஹூக் உம் அதில் தான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம்
எனக்கும் ஆகர்வமாக விளையாட்டு ஆசிரியர் ஓ பையனா பிள்ளையா இப்ப வந்திருக்குரவங்க
புள்ளைய ஆமாங்க
அப்ப சரி பையன் வந்தா விடமாட்டார்கள் இவர்கள்
அது ஹி க் ஹிம் அது என்னமோ எல்லோரும் பயன்படுத்திக் கொள்வார்கள்
ஆமா அப்புறம் அவர் ஓடி தெரிச்சட்டு ஓடிடுவார்
உம்
முதலே ஒரு ஆசிரியர் வந்து தெரி
அதேதான் நமது அஹ் பழைய இயக்குனர் நன்றாக இல்லை அதனால்தான் நம்மல்லாம் இப்படியாயிருக்கும்
ஆமா அதான் நம்ம வந்துட்டு இப்படி ஆயிட்டோம் இல்ல நம்ம கொட்டி கட்டி பறந்திருப்போம் அப்படிதானே
உண்டுதான
ஹூ ம் ஹூ லம் நம்ம யாரும் வந்துறனாலும் நம்ம
ஹூ க் ஹூ ம் இன்னும் மாடி கொண்டிருந்திருப்போம்
இன்னும் ஆடுவோம் ஆடுவோம் மாட்டி கொண்ட இருப்போம் நமது பெரிய ஆசிரியர் அவர தானே
ஆஹ் அடியேதான் பெரியாசிரியர் என்றால் யார்
ஹம் அவங்கதான் நம்ம பெரிய ஸ்கூல் என்னது பள்ளி கொடுத்த நட அவர்கள்
ஆஹ் அவருதான் அவருதான்
ஆவரு
அ தங்கும் மா ஐந்து வருடங்கள் மாற மாட்டார்கள்
ஐ ம் இனி நாளு வருரிடம் தானே
ஆஹ் இந்த வருடம் தவிர்த்து உம் அதான்
கண்டிப்பா இவங்க என்னல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிடுவாங்க
ம் ஹூ க் ஹூம்
நம்மளோட அளவுக்கு மண்டை தேக்க மாட்டாங்க வைங்க
அது என்னமோ உண்மைதானுக நம்ம அளவுக்கு யார்னாலயுமே வர முடியாதுங்க
நம்மளுக்கு கொடுத்து அனுப்பாம விட்டது வரைக்கும் சந்தோஷம்
ம் மிகவும் கடினமாக இருந்து அது மிகவும் கடி கடினமான நாட்கள் இல்லவா
ஆமா இப்போ நினைச்சி பார்த்தால் கொஞ்சம் சிரிப்பு வருகிறது கோபமும் வருகிறது எல்லாமே வருகிறது தனி கண்டு
ம்
இன்னைக்கு வேற எனக்கு கொஞ்சம் வயிறு வலி வந்துருச்சு அப்போ என்னோக்கு ஆமா அப்போ வந்துட்டு எனக்கு மிகு மிகவும் வேண்டியப்பட்டவர் முட்டாய்கள் நெறை நெறைய முட்டாய்கள் வாங்கி கொண்டு கொடுத்துட்டார்கள் ஒண்ணும் எல்லாமே விலையுள்ள முட்டாய்கள் ஒண்ல வந்து உள்ள பொம்மைகள் இருக்கும் என்ன முட்டாய்ன்னு தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்னு வந்துட்டு கோல்டு எத்தன் கவர் கவர் போட்டிருக்கோம் அவ்வளவு என்ன தங்க கல் தங்கம் நிறம் செரி செரி அது வந்துட்டு போட்டு சிரிச்சாங்க அது வந்துட்டு நெறைய வாங்கி அது நெறைய வாங்கி குடுத்துட்டார்கள்
ம் ம்
அம்மால் வந்து விட்டார்கள் என் கையில் பட்டி என்னது இது யார் குடுத்தாய் என் இன்று ஒரே கேள்வி என்னை நான் பித்தளாட்டம் பித்தளாட்டம் என்றால் நான் தான் நான்தாமா போட் விட்டு வாங்குங்குக இது வந்துட்டு பதினஞ்சு நிமி இதுல என்ன நம்ம வீட்டு வீட்டுக்கு வந்துடும் அதுல போட்டு வாங்கினேன் அப்படினு ஒன்னு சொன்னேன் எங்க அம்மா என்னை மேலையும் இது பார்த்து விட்டு சென்றார்கள்
உஹம்
ந்தால் எந்தன் கையில் க்கதெல்லா வாங்கி முழுங்கிட்டான் எனக்கு ஒருகே கோபம் வஞ்சிருச்சு ச்சதெல்லாம் நான் காப்பாத்தி
சிறப்புங்க அருமை நன்றாக சாப்டுங்கள்
ஆனால் எனக் க்கு அந்த தங்க நிறம் ஆஹ் அவ்ளோக்கா புடிக்காது
கேம்
ஏனா நா கொஞ்சோ அப்டிதா எனக்கு அந்த முட்டாய் பொம்மதா ரொம்ப புடிக்கு
உம் எனக்கும் அது மிகவும் பிடிக்குங்க
அதுல வந்து ஆனா முட்டாய் இல்ல அந்த ஒரு இது ஃபுல்லா வருமல்ல அந்தி இது மட்டு ஆஹ் உருண்டை மட்டு வருமல்ல அது அது ட்டு எனக்கு அது பாத்துட்டு குஷியாயிட்ட உம் யாரு என்ன பண்ணாவன்ட்டு அத் அந் இது ரெண்டுமே மட்டு நா பத்திர பண்ணி வச்சுட்ட மித்தது பாத் இந்த உ உங்கள் ஒரு இடம் ஒரு நாள் வந்து கொடுத் டென்ல ஒண்ணு குச்சியில் சொருகி சொருகி அது வந்து ஒரு மூணு நாள் இருந்ச்சு ஆஹ் ஜவு ஜவு மிட்டாய அது ஒரு மூணு நாள் இருந்ச்சு அது எனக்கு அவ்ளோக்கா இஷ் ட்டமில்லை
உம்
ஆனாலும் நான் வந்ட்டு அவ்ங்க கிட்ட சாப்பிட்டு அந்த கவர் வாங்கிட்ட காகிதம் வாங்கிட்
உம்
கப்றோ நா உள்ள வந்து உக்காண்ட்ட எங் அம்மா மொறச்சுக்கிட்டே இருந்தாங்க அ
நீங்கள் நன்றாக திட்டினீர்களாம் ஹ அவளை அவளை நன்றாக திட்டுனீர்களாம் ஒழுங்கா உரையாடவில்லை என்று
அவள் அவள் ஒரு என்ன நா சொல்றது எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை அவளை அவள் எப்டி அவளுக்கு ஒரு மூளை இல்லை அவளுக்கு அவ ஒன்ன சொண்ண நா கண்டிப்பா அத சொல்ற நா சொல்ற நீங்க தீங்கா எதுவு பேச கூடாதுனா அவ தீங்க மட்டுந்தா பேசுறா என்கிட்ட பேசிட்டு என்னைவே திட்டுறா. அதுலயே திட்டுறா என்னைய நா சொல்ற அப்புறமா திட்டுனு ஆனா அப்புறமா திட்ட மாட்டீறா என்ன அப்பவே அந்த நிமிஷமே திட்றா என்னைவ அப்புறோ எனக்கு கோவம் வந்து நான் வைத்து விட்டேன் காசு போனா போகட்டும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேனடு அவள் சொல்றாால் நீங்களா சம்பாதிச்சு பணக்காரி ஆயிருவேன் நான் மட்டும் நடந்து வரணும் நீங்க எல்லாம் ஓசி அஹ் இதுல வருவீங்க அப்படி என்று கூறுகிறாள். நான் சொன்னேன் நீ இப்படிலாம் பண்ணா நான் அப்படி தான் வருவேன் இப்படியே இரு அப்படின்னு நான் உரையாடிவிட்டேன்.
அவள் என்னினம் குழம்பி கொண்டிருந்தால்
அவள் அவர் அப்பாவிட வாங்கி இப்பிடி பண்ணா அவரு அவரு அத பேசுறாது எல்லாரும் அவளை வெயில் நீ வச்சிரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவளதான் எதுவுமே பண்ண முடியாது
உங்கள் தங்கை உறங்கி விட்டாளா
எனது தங்கை உறங்கிவிட்டால் நாளைக்கு அவளுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு என்று நினைக்கிறேன்.
தனிிக்கிழமை எதுக்கு பள்ளிக்கூடம் வைக்கிறார்கள். நாம் இருக்கும்போது எல்லாம் லீவு இது தானே விடுமுறை தானே
நான் இருக்கும் போதும் இருந்து
நம்ம விடுமுறை எடுத்துட்டோம். ஆஹ் சரி ஒத்துக்கக்க கூடிய விஷயம்தான் ஆனால் அது பா பின்னால் மட்டும் தானே
உஹம் பதி நாள் இல்ல என்று நான் நினைக்கிறேன்.
பாதி நாள் என்றால் எதற்கு அனுப்பாதீர்கள். வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அவள் நம்மள்ளிலே போ வேண்டான் சொன்னாள் என்றள் அவள் ஓ அவள் நல்லது ஓ அதிகிகம்
அப்ப சேரி நான் ஒருன் என் நண்பர்களிடம் கூறினேன் திங்கள் நம் ஒரு பா நம்ம பாக்கலாம் அப்பிடின்னு ஒரு என் நண்பர்களிடம் நா கூறினே என் நண்பர் களில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் தான் எனக்கு வந்து திருப்பி அதுக்கு பதில் சொன்னார்கள் மித்தவுங்க கிட்ட நான் நேர் ஆஹ் மித்தவுங்ககிட்ட நான் போய் நேர்லயே கேட்டேன் நேர்ல போய் கேட் எதுக்கோ சிரிக்கறாங்க வர்றேன்னு சொல்ல மாட்டிறாங்க என்ன இது எனக்கு புரில ஒ ஒருத்தங்க வந்து கை அ அவர்களிடமும் இன்னொருத்தர்கள் குட் ட்டையா வச்சிருப் ப்பார்கலா அவ அவகளிடமும் கேட்டேன் இரண்டு பேரும் சிரிக்கிறார்கள் ஆனால் பதில் சொல்ல மாட்டிகிறார்கள் என்ன ஒரு கொழுப்பு அவர்களுக்கு
குத்துங்கள்
ஏன் அங்க ஒரு நாய் இருந்த காரணத்தில் மட்டும் நா ஓ டி வந்துட்டேன் இல்லன்னா குத்தி த்திருப்பேன் அந்த நாய் என்னைப்பத்தி ஒரு தொரத் துது
உம் ஏன் தான் இவர்களை வைத்து ஒரு நி கழ்ச்சியும் உருப்படியாக செய்ய முடிகிறதா
அதுதான் இவங்களை எல்லாம் வைத்துட்டு எப் துமே பண்ண முடியாது
ஹும் எரிச்சலாக வருகிறது
ஆம நம்ம வந்ட் ட்டு நம்ம ரெண்டு பேரும் அஹ் வெளிய போலாம் என்ன சொல்கேகிறீர்கள் எப்ப எப்ப போலாம்னு சொல்லுங்க நம்ம போலாம்
எனக்கு கல்லூரி பிறந்த பின்பு போறதுனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை போலாம்
பிரச்சனை இல்லையா நம்ம போய் நான் உங்களுக்கு ஒண்ணு வாங்கி தரேன்னு சொன்னா அது கண்டிப்பா வாங்கி தரேன் போறேன் அது வந்துட்டு நம்ம எப்ப போலாம் அது மட்டும் நீங்க யோசிச்சு சொல்லுங்க நம்ம கண்டிப்பா போலாம்
கோழி உருளை
கோழி பாண்டினா
உம் எப்பொழுது வேணாலும் போலும் நீங்கள் எந்த நாள் வேணாலும் சொல்லுங்கள் நான் வன்
எந்த நாள் வேணாலும் சரிங்க நான் சொல்றேன் பாதி நால்தானா எவ்வளோ மணி நேரம்
காலையில் ஒன்பதரையிலிரு ஒன்பது ஆஹ் இல்லையென்றால் எட்டையிலிருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் தான் எனக்கு கல்லூரி
இது என்ன கல்லூரி புதிதா இருக்கிறது
பாதினால் தான் கல்லூரியே
எனக்கு காலை எட்டு எட்டரை மணி அளவில் இருந்து ஐந்து ந்திர மணி அதுக்கு நம் கல்வி நான் என்ன பண்ணுவேன் எனக்கு யாரையுமே தெரியாது எல்லாம் என்னை கலாயப்பாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலனா எப்படி போய் அங்க வாழ போறேன் மறுநாள் பொனை நான் எல்லா நாளும் சாவே அங்க போனா நான் பொனைைக்கவே மாட்டேன் என்ன பண்றதோ சரி இருங்களோ எங்க அம்மா அம்மாக்கு